ஆ கேக்குது கேக்குது உனக்கு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் என்ன பண்
செல்லு என்ன பண்ற ஆ சும்மா
நானு உதா எ தம்பிக்கு உக்காந்து எழுதி தர ஆமா ஆமா எதுக்கு வயிறு வலிக்குது நேத்து சாப்டதா
என்னமோ தெர்ல வெயிறு வலிக்குது கால் வலிக்குது முது வலிக்குது எல்லா வலிக்குது
ம் எனக்கு வேற காலைல வாய் வீங்கிடுச்சு
அப்புறோ
இல்ல அப்பறோ வேலைக்கு எழுந்த சாப்ட கூட அந்த வாய்‌ தொறக்க முடியல
ஆ
அப்புறோ அப்படியே உக்காந்து இப்ப எழுந்த ஒடனே காலையில சாப்டவே இல்ல அப்புறோ ஐஸ் கட்டி ச்சே அப்டே கம்மியாயிருச்சு
ம் ம் இப்ப ரீசண்டா ஷேவ் பண்ணியா ஃபேஸ்ல
அய்ய பண்ணி ரெண்டு மாசோ ஆச்சு
அதனால கூட வரலா ஆனா பாத்துருக்க நானு அந்த பிளேடு வந்து முடி எடுத்தா கொஞ்சோ நறையா பிரேக் கேஜாகு அப்டின்ட்டு
ஆ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பண்ண
ம்
இப்ப ஏது பண்ணல அது எதுக்கு சுண்டுக்கு மேல வருது
அது என்னமோ அந்த இது சீரம் இருக்குல்ல டெய்லி யூஸ் யூஸ் பண்ணக்கூடாதமா வாரத்துல மூண் நாள் ம்
பண்ணணுனா
ஆமா பாத்து அத யூஸ் பண்ணு ஃபேஸ் வாஷ் ஒன்னு வாங்கு அதெல்லா போட்டா தா கரெக்ட் ஆகு
ஆமா எங்க அம்மாட்ட சொன்னம்மா ஆதிஃபா இதெல்லா போடுறாளமாம்மா அப்டின்னன்னா எங்க அம்மா வந் அப்படியா சேரி அப்டின்னு அம்மா எனக்கு வாங்கித்தாமா அப்டின்ன எங்க அம்மா என் தெரியாது சொல்லுச்சு அப்ப இதெல்லா காமிச்சு குடுத்தே எங்க அம்மாக்கு அப்ப எங்க அம்மா சொல்லுச்சு இது இது வாங்கி தந்தனா வேற எது கேக்க கூடாது இது மட்டு தா அப்டி சொல்லுச்சு ஆ சேரிமா சேரிமா அப்டின்ன சரி சன்ஸ்கிரீன்ல்லா முடியட்டு அப்டிந்துட்டு வாங்கி தரேன் அப்டினு சொல்லிச்சு
ம் எனக்கு அந்த புதுசு ட்ரை பண்றதுக்கே ஒரு மாரி பயமா இருக்கு பேசாம பழசே போட்றலாமா சன் ஸ்கிரீன்னு அப்டின்னு தோணுது
சன்ஸ்கிரீன்னா
ஆமா நா அது ஃபேஸ் வாஷ் ஒன்னு ஆர்டர் போட்ட
என்ன ஃபேஸ் வாஷ்சு
அதுலே தா அந்த பச்ச‌ கலரு
பச்ச கலரா
ம் அது
நல்லா இருக்கு நல்லாதா இருக்கு அது பச்ச கலரு
ஆ அதுல பிங்க் கலர் ட்ரை பண்ணி இருக்க சேரின் சொல்லி அந்த பச்ச கலர் ஆர்டர் பண்ண அதுவு சன்ஸ்கிரீனு இப்பதைக்கு ஆர்டர் பண்ணே ம்
ஆ சன்ஸ்கிரீனு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டே இருந்ததா
ஆமா அதுவே போட்டே இது பயமா இருக்கு இது போடுறக்கு ஏதோ இதா யி ச்சுனா பாக்கலா இனி வேணா நம்ப காசு கிடைச்சா போடலா
ஆமா அஞ்சு அது என்னன்னு எனக்கு லிங்க் அனுப்பி விடு சரியா எங் அம்மா கேக்குது என்ன அப்டி என்னது ரெண்டு மூணு ப்ராடக்டுமே சொன்னில மூணு ப்ராடக்ட்டு எனக்கு லிங்க் அனுப்பி வுடு எங் அம்மா கேட்டுச்சு எது அப்டின்னு டோனரு இன்ணோனு கிளன்சரா
வ டோனரு சீரமு
சீரமா ஓ
ம்
சேரி சேரி எங் அம்மா கேட்டுச்சு இதுவா என்னது அப்டின்னு மா இந்த பிராண்ட் தாமா ஆனா இதுல வந்து டோனரா க்ளன்சரானு எனக்கு ஞாபகம் இல்லமா நா கேட்டு சொல்றே அப்டினே எங்ளா சேரி அப்டி சொல்லிச்சு
எங்க அக்காவுக்கு நெறைய இருந்துச்சு போட்டு பாரு எனக்கு தெரிஞ்சு ஒனக்கு செட் ஆகுனு நெனைக்கிறே
ம்
ம் ஒனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பவா இல்ல எப்டி
ஸ்கிரீன் ஷாட் அனுப்பு
ஸ்கிரீன் ஷாட்டா சேரி
ஆ இனி வேற என் தம்பிக்கு உக்காந்து எழுதி வேற குடுக்கணு மாமா தமிழு
தமிழா நேத்தே எழுதி தரலயா நீ
நேத்து எழுதி தரேன்ட்ருந்தே அப்ற எங்க அம்மா வந்து ட்டு அவ சீக்ரமே படிச்ட்டு போயிட்டானா அவன் கொ நேரோ ஒக்காந்து படிச்சிருந்தா கூட நீ எழுதி தர்ல சேரி அவந்தே படிக்காம ஓடிட்டா
அ
அவ இங்கிருந்து ஓடி ஓடி அவன் வீட்டுக்கு போய் அவன் வீட்டுக்கிட்ட போய் நின்னுக்கு அவ கூட பேசிட்டு அவங்கூட வெளிய போயிட்டு அவங்களு சுத்திட்டு இருக்கா
ஓ அங்கையா
அங்க
ம் என்னாச்சு பூ பாத்தாங்களா
ஓ நா கேட்டேன் பூ ஒன்னு எடுத்து தலையிலயா வக்கிறது அப்டின்னு இல்ல நீ பேசு ஒரு நிமிஷம் இரு எங்க அம்மாக்கு கூப்ட்டு பேசு பேசு
சரி நா உனக்கு அனுப்பிச்சு உடுறே சின்னதா இருக்கு பாட்டுலு எனக் தெரிஞ்சு அது இப்பதக்கி யூஸ் பண்ணே யூஸ் பண்லா பின்ன வேணா நம்ம வாங்கிக்லா பெருசு அல்லா எல்லா நெறய பேரு பெருசு வாங்கிருக்காங்க ஆக்னி மார்க்ஸ் எல்லா ஃபேட் ஆகுதாமா அப்ற அப்டி இப்டி சொல்லிருக்காங்க நெறய வேரு
ஹலோ
நம் ஆ ட்ரை பண்ணி பாக்கலாம் ஆமாமா அதேய் இது பாத்துட்ருந்தே ரிவ்யூலா பாத்தனா அத போட்ருந்தாங்க ஹலோ
சிப்பா ஆயிப்பா ஆ அடியேய்
ஆ நல்லதுங்க ம்
ம் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தியா என்ன பண்ணிட்டு இருந்த
பாத் பேசிட் தான் இருந்தேன் ஒன்ட்ட சொல்லிட்டு தான இருந்தேன் கேக்லயா ஒனக்கு
அதா எங்க அம்மா கூப்ட ஃபோன இங்கச்சுட் போயிட்டன் ஆ
சீரமைய பாப்பேன் உனக்கு அனுப்பி வுட்டேன்
அ எல்லாமே எனக்கு பண்ணிப் குடுத்துட்டே இரு போட்டு பளப்பளனு மாறுறோ
பளப்பளனு மாறு ஹும்
பளப் பளன் கூட வேண்டா இந்த குரு குருன் இருக்கலனா போனா போதும்
ம்
அ எங்க அம்மா வேற வருது பேஸ் பேசாமலே பேசிட்டே இருக் பேசினேரு நீ நிறுத்தவே நிறுத்த கூடாது நீ பேசிட்டே இருக்கனும்
நா பேசிட்டே இருப்பே அப்பறம் சௌக்கியமா
சௌக்கியமே பேசு பேசு
ஏ நா வேற ஒரு சீரம் பாத்த நெனைக்கிறன் ஒரே நிம்ஷொ இரு நா பாக்குற இதுக்கு பிம்பிள்ஸ் தான ஆக்டிவ் பிம்பிள்ஸ்க்கு பாத்த நானு ஆக்ச்சுல ஒண்ணு எத்தெரிமா ஆக்டிவ் ஆக்னி ட்ரீட்மெண்ட் அப்டி போட்டா வந்து ஒண்ணு வருது அது யூஸ் பண்ணி பாரு தெரிஞ்சே அது நல்லா ஒர்க் ஆகும் தோணுது
தோணுதா தோணணு
அ பிம்பிள் பேட்சு யூஸ் பண்ணிப்பாரு
அ நா ஒட்டி ஒட்டி எடுப்பே மூஞ்சில ஒட்டி ஒட்டி எடுப்பே
இது இது ஒன்னு இருக்கு இங்க பாரு ஒரு ஒரு பாட்டில்ல லிக்விட் இருக்கு சரியா
ம்
கீழ வந்து பவுட்ரு அது வந்து வச்சாலே அப்டியே கரைஞ்சிருமாமா
ஆ அந்த பிங்க் கலர் டப்பாதான
ஆமாமா
ஆ நானும் பாத்தேன் பட்ஸ் இப்டி முக்கி அத அப்டியே எடுத்து வச்சா காஞ்சிருமாமா ஒன்ன மாரி இருக்கே
ஆமா பேசாம அது வேணா ட்ரை பண்ணி பாரென்
எத்தனத்து இந்த மூஞ்சிலலா போட்றது
இங்க இல்லய சார்ஜ விடு அது வந்து கொஞ்ச அறநூறு ரூவா ஒண்ணு இது வந்து என்ன தெரியுமா நா உன்கிட்ட ஒன்னு சொன்னேன்ல ஆயில் கிளென்சர் அப்டின்னு
அ
அந்த பிராண்ட்லயே ஒன்னு இருக்கு அது வந்துட்டு ஆறு மண் நேரத்துலயே ஆக் துணிய வந்து அப்டியே சுருக்கிருமாமா
அதெல்லாமே நீ எனக்கு அனுப்பு அனுப்பிட்டே இருக்க
நீ ஒரு காம்போ மாரி டக் ஆர்ட்ரு போட்டு யூஸ் பண்ணு ஒட்டுக்கா
ஆமா சீரம் டோனர் ஆ மாய்ஸ்ட்ரைசர்
மாய்ஸ்சரைஸர் இருக்குல்ல உன்ட்ட
ஆ மாய்ஸ்சரைஸர் அதுவே போது எப்டியோ அதுவு தீரதா போதுல வாங்கனுமா இல்ல அது மேலயே போட்டுக்கிறதா
பல்க்கா போட்டாலு எக்ஸ்ட்ரா எப்டி சொல்றது நெறயா அவுங்க அம்மா எடுத்து சொல்லுவாங்க எதுக்கு இவ்ளோ காசாடி வாங்க அதனால ஃபஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட்டு அது அந்த மாரி யூஸ் பண்லா ஃபர்ஸ்ட்டு சீரமு என்ன தெரியுமா யூஸ் பண்ற டோனரு சீரமு ஆர்டர் போடு இல்ல இல்ல வேண்டா அந்த இது போடு அந்த இது ஆக்னியோடது உனக்கு அதான நெறய இருக்கு
எ ஃபேஸ்
அ அதுவு உனக்கு அனுப்ச்சு விடுற பாரு ஒரு நான்கு மூன் ஞ்சில் போடும் சாதனங்களை அனுப்பியுள்ளேன் அது பாத்து உபயோகிங்கள்
ஆம்
நெறயா நெறய இருக்கே நம்மளு க்கு தா ஒன்னு போட்றக்கு கையாலாவாது வாங்குனாலு சோம்பேறித்தனமா யாராச்சு சொன்னா போடுவோ டெய்லி வந்து யாராச்சு சொன்னாங்கன்னா அவ்வளவு தா அவ்வளவு தா என்ன திட்டா யாருக்கி திட்டே போடி திட்டு திட்டு திட்டே ஹும்
ஆழகா
உ தம்பியா வாங்குறா திட்டு
கேக்குதா
நல்லா கேக்குது
ஐயய்யோ
சம்மையா கேக்குது
சவுண்டு கம்மி பண்ணிகிற
சேரி
இப்ப கேக்குதா
ஆ ஏத டமல் டுமில்னு சவுண்டு கேக்குது
கேட்டுனே இருக்கு என் தம்பி வாங்கிகினே இருக்கான் ஆ விடு அடுத்த கால் கூப்புடு சல்
ஆ சேர் சேர் என்னென் பேசிட்டு கூப்டு வக்கிற